ஆ நல்லா கேக்குது எ சைடு எதா எறச்சல்ருக்கா? ம் செரி சோ நம்ம பேசலா அதே நம்ம கண்டின்யூ பண்ணிட்டதால அந்த விஷ்யத்தயே பத்தி பேசலா அதுதா அ அதுதா இதுக்கு வந்துட்டு அவங்கதா வந்து கேட்டாங்க ஓகே மேம் இன்சி இந்த மா சி ஒரு இந்த மாரி ஒரு விஷயம் முன்னாடியே ஓடிட்டு இருந்துச்சு அது என்ன சொல்றது போ இவங்க வந்து இங்க வந்து பேசுறே நீங்கங்க இப்ப வரறதே எங்க வீட்டுக்கு வரறதே இதுக்காக தான் ஆ ஹா எங்க வீட்டுக்கு வருவோம் எங்க கிட்டல்லா பேசுறோம் அப்டிங்கறதே வந்து இதுனாலதான் அப்டிங்கிற கா மாதிரி உங்க அக் அத்தானு ஆனா முன்னாடியே தெரியும் போல நீ இப்டி ஒரு இது இருக்குங்றது
ஆமாண்ணா தெரியும்
ஆ இவுங்கோ வந்துக்கு உங்க அவங்க பெரியம்மா வந்து கே அது ஆனா அவனுக்கு தெரியாது எங்க அம்மா கிட்டதா கேட்டாங்க ஓகே வா நாங்க எல்லாருக் கும் போதான் உங்களுக்குல்லா வே அப்ப நா விட கேட்டா நா ஓகே தாம்மா இதுல என்ன இருக்கு ப எங்க யாருக்குமே விஷ்ய தெரியாது எங்க மூணு பேரு யாருக்கும் மூணு பேருக்கும் தெரியாது அவேன் அப்ப இங்க கெடையாது அப்பதான் கேக்குறாங்க அப்ப கேட்டப்போ செரி பிள்ளைக்கு நல்லா விஷ்யந்தா அப்டின் சொல்லி அவுங்க சொல்றாங்க அதெல்லா சேரின் சொல்லிட்டு அங்க போய் உங்க அம்மாட்ட கேட்டுட் ஒங்கம்மா வேணான் சொல்லிட்டாங்க சேரி அப்ப அப்புல்லா இன்னாயி கேட்டு அவுங்களே கேட்டு அவுங்களே வேணான் சொல்றாங்களேன் ஒரு மாதிரி தா இருந்துச்சு
ஹும் ஆக்சுவலா அவுங்களுக்கு என்ன கண்ணுனா நா உங்ககிட்ட நா உங்கள்கிட்ட பேசறது அவுங்களுக்கு புடிக்கல சரியா நா நம்பியல்லா பேசுறது அவுங்களுக்கு புடிக்கல அப்ப ஏதாவுது ஒரு பிராப்ளம் பண்லான் அவுங்க எங்க கிட்டே கேக்காம உங்கிட்ட வந்து கேட்டு இருக்காங்க டேரக்டா
ஓ உங்க அப்பா வேற இங்க வந்து ஏசிட்டாங்க ஒரு நாலு எப்டி அது உங்கப்பா எப்டி சொல்லிட்டாங்கனா நாங்க வேணான் சொல்லிட்டோன்னு சொல்லிகிட்டு
ஆனா என்ன மா ஆனா சொன்னல இங்க வந்து அவுங்க எங்க கிட்ட சொன்னது நீங்க கேட்டதா சொன்னாங்க உங்ககிட்ட நாங்க கேட்டதா சொல்லி ஆனா நம்மளுக்கு இப்பதா தெரியுது அவுங்க அவுங்கதா வந்து கேட்டது எங்ககிட்ட இப்படி அவுளுக்கு அவுங்களுக்கு புடிச்சிருக்கா நாளை கேட்டாங்க உங்ககிட்டக்கு புடிச்சிக்கு நீங்க அவுங்க வந்து கேட்டாங்கா அந்த மாரி
உம் உள்ளுக்குள்ள மேபி அவுங்களுக்குள்ள ஏதா பேச்சு நடந்தா தெரியாது நாங்க இருக்கும் போது போன்ல தா நினைக்கறேன் கோ போன்ல நேரல கட்டாங்களனு தெரியாது அவுங்க எப்பிடி கேட்டாங்க போன்லதான் பிள்ளைங்க அவுங்க போன்ல எப்பிடிதா பேசுனாங்க கேட்போமா அப்புடின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சேரி அப்ப எங்க அம்மா என்னன்னு நெனச்சாங்கன்னா நம்ம ஊருக்குள்ள சேரி நமக்கு தெரிஞ்சபுள்ள எல்லா நம் எ எல்லாமே தெரிய நம்ம வீட்டோடது எல்லா தெரியும் நம்ம ஊருக்குள்ளே வர இருக்கு தெரிஞ்ச புள்ளதானே சேரி அப்ப இதுல என்ன இருக்கு கேக்குறதல்ல அப்ப உங்க அப்பா வந்து நீங்க சொல்றாங்க நீங்க என்ன எப்பிடி எப்பிடி வேணான்னு சொல்லா அப்பிடின்னு சொல்லிட்டு உங்க அப்பாச்சி அப்படிய ஆ உண்மைய ஒரே ஏச்சி நீ தங்க நீப்பி பண்ணிட்டேங்க நீயன அப்பிடி இப்பிடி எங்க அம்மா பயங்கரமானயச்சு சண்ட எங்க அப்பா வந்து என்ன வந்து சரி அதெல்லாம் அப்பிடியே அதெல்லாம் அப்பிடியே விட்டுட்டு ஆமா வ வா சொன்ன பிறகு ஓ அப்பிடியா அப்புடிங்கிறது அதுக்கு அப்புற தா ஒருரியலைசேஷசன் இங்க வந்துச்சி
ஆமா எனக்கு இந்த மாரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவுங்க தெரி சொல்லி தான் தெரியும் எனக்கு பரத் எனக்கு வந்து என்னன்னா இந்த மாரி கேட்டு வச்சுட்ட என்னோட ஆள் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயே பரத் சொல்லி இருக்கா இந்த மாரி அவுங்க வீட்டுல இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க ஆனா ஒங்கம்மா என்னாச்ச சொன்னாங்கன்னா எப்படி வேணான்ற அந்த மாரி சொன்னமாரி இருந்துச்சு
இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்ன்னு சொல்லிட்டாங்க உங்க அம்மா
ஆஹ அந்தமாரி சொன்னனக்கா அந்த விஷய எப்டின்னு செரி அப்போ நாங்க ஏதோ பாத்துகிவா எதோபண்ணி பெருசாப்பண்றா அந்த மாரி நாங்க விட்டு நம்ம ஆனா அவிங்க அவுங்க அத் த வந்து நா ஃபஸ்ட்டே சொல்லிட்டே ஏனா நா வந்து இப்டி பேசுற து ஊர்ல பேசுனாங்கன் சொல் நா கொஞ்ச அவுங்கட்ட பேசாம இருந்தே இனி அவுங்களுக்கு அலயன்ஸ் பாப்பாங்க அப் நம்மளால எந்த ப்ராப்ளமு வந்துரக்கூடாதுன்டு நா அதுனால் தா அவுங்கட்ட பேச மாட்டே
ஐய்ய நெறைய ப்ராப்ள வந்துருக்கு உனக்கு தெரியாது அதா அது ஒரு இம்ச வ ரும்போது இங்கே என்ன சொல்லிரு வாங்களோ தெரியாது யாரு பக்கத்து வீட்லருந்து சொல்றாங்களா எதிர்த்த வீட்டுலந்து சொல்றாங்களான் தெரியாது செரியா நாங்க ரெண்டு கேமராச் சொன்னேல்ல நம்ம நேரா கிரௌண்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க தெரியுமா இப்போதய ஊர் தலைவரா அங்க இல்ல இல்ல இப்போதே ஊர் தலைவர் கெடையாது இதுக்கு முந்துன ஊர் தலைவர் அவொரட வீடு ஆ அங்கதா ஒரு கேமரா இருக்கு சரியா அந்த கே மரா மண்ட எப்பவே கு்ளோஸ் ஆகுற மார்ருந்ச்சு அந்த கேமரா நாளைக்கு பாரே அ பயங்கரமான ஒரு ஒரு அந்த இதுல வந்து எட்டிபோய் நின்னு பாத்துரு நம்ம இப்ப கார் எடுத்து வெளிய விட்டா போது அந்த கேமரா அப்டே கழுத்து அப்டியே தொங்கு வச்சு இந்த மொதல கழுத்து வச்சிருக்கு தெரிமா அந்த மாரி அந்த கேமரா வந்து உக்காந்துக்கு
சைட்ல இருக்கவுங்க சோ பக பகையாளிகள் இருக்காங்கல்ல அவுங்
இந்த சைடு ஆ இந்த சைடு உள்ளவங்க அதுக்க மேல ஒரு பேச்சா இருக்கு அப்டியே பாத்தட்டு நம்ம ஒருத்த அவுங்க வந்து அப்ப நா நைக்கு அந்த கேமரா உண்மேல பழசு ஓல்டு முடிஞ்சிடு கதை முடிஞ்சிர அந்த மாதிரி தா இருந்துச்சு அத பாத்தா அந்த கேமரா எவ்ளோ ஃப்ரெஷ் இருக்கு தெரியுமா இப்போ டெய்லி அப்டேட் எல்லா அங்கதா தெருஞ்சுக்கணு
நம்ம அதுவு ஒன்னா வந்து ட்ரெஸ் போடும் போது அது அதுவே நெறய பேத்துக்கு கண்ணு அப்ப வீட்டு இக்கு போன உன்னே எங்க ஆளு சொல்லியிருக்காங்க நீ வந்து வீட்டுக்கு போய் சுத்தி சுத்தி போட்டுருக்கே இல்லன்னா நீங்க இந்த மாதிரி பண்றது
அடுத்த வருஷோ பண்றோ அதுக்காகவே பண்றோ இவுங்க ஆல்ரெடி நெனச்சுட்டே இருப்பாங்க இவள கேக்கலா பண்ண மாட்டானுங்க அப்டின்னு சொல்லிட்டு அதெல்லா இல்ல கடைசி நாளாவது வந்து செய்யனு ரொம்ப பெருசா
கண்டிப்பா
ஆமா ஆமா அது என்னா ஆயிச்சு
இதுன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க அதெல்லா வராமலா இருக்க முடியாது கண்டிப்பா நால்லா வராதா சேரி
அக்க வர மாட்டேதா கண்டிப்பா வர மாட்டேதா நெனச்சிட்டு இரு இருப்பாங்க ஏன்னா அதெல்லா இருக்கு அப்டிதா பேசிக்கிறாங்க இப்ப வேற அது வேற அதா அந்த பக்கத்து வீட்ல இருக்காங்கல்ல அவுங்க ஆ அவுங்கதா இந்த என்ன சொல்றது லட்க்ஷிங்கிங் ஊர்ல எல்லா விஷயங்கள பற படி இவுங்க தா இந்த வீட்ல இருக்கவங்க இவுங்க கூடுதலா இங்க வாரதுக்கு காரணமே இதுக்காகதா இவங்க வந்து ஒரு யயி பேசுறதே இதுக்காக தா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க பேசுறது ஏதோ புடிச்சு வச்சுக்குறதுக்காக பேசுற மாரி சொல்லிக்கிட்டாங்க சரியா நா பேசுறது கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ நா பேசுறது கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ